வணக்கம் எப்டி இருக்கீங்க
நா தோழி நல்லா இருக்கீங்
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ தோழி வீட்டு்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
அ வீட்ல எல்லாரு நலம்
ஆ அப்புறோ தோழி இப்ப இரவு உணவு முடிஞ்ச்சீச்சுங்களா
இப்பதா சமச்சிட்ருக்கேன் உங்க வீட்டுல என்ன சமைக்கிறீங்க
அ எப்பொழுதும் போல இட்லிதா தோழி மாவு அரைச்சு வச்சிருக் க்கே இன்னு மாவு வந்து அதுக்கு புளிப்புத்தன்மை இன்னு வராம இருக்கு காலையிலயே அரச்சிட்டே அது எப்டியு மணி ஆயிரு அது புலிக்கிறதுக்கு இனிமேதா அவ்ங்கக்கு இட்லி ஊத்தணு
புளிக்கிறக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா
ஆமா அம காய் எப்பமே கால்ல அரச்ச வரை
அந்த சைடு என்ன ஹலோ அ கேக்குங்களா அப்டிங்களா இங்கயேயு இட்லி தாங்க
அ இன்ன அதாவது நம்ம இல்லத்தரசிகளுக்கு பொழுதுக்கு என்ன வேல அப்டின்னா இட்லி தோச
ஆ நிங்க உண்மையாலயுமே மாவு இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது
ஆமா அதுதா நமக்கு ரொம்ப ஈஸியாகவு செய்யக்கூடிய ஒரு உணவா போயிடுது பாருங்களே அம்ம நமக்கு வந்து சப்பாத்தி போட்டோ அப்டின்னா அதுக்கு ஒரு குருமா செய்யணு அதுவு வந்து நேர எடுக்கக்க கூடிய ஒரு வேலையா இருக்கு நா நா அதிகோ குரு நா சப்பாத்தி போடுவே ரொம்ப அதிகமா எங்க வீட்ல இட்லி தோசைய விட சப் சப்பாத்தி அதிகமா போடுவே மாவு இல்ல மாவு தீந்து போச்சு கோதுமை வாங்கிட் வந்து எல்லா அப்படியே இருக்கு இனிமே அத கழுவி காய வச்சு அதுக்கப்புற நீங்க சப்பாத்தி மாவு அதாவது வீட்ல இருந்து அரைப்பீங்களா இல்ல இப்ப நீங்க வந்து கடைல வாங்குவீங்ளா தோழி
இல்ல நாங்க அரைச்சுதா செய்வங்க கோதுமைய வாங்கிருவோ மொத்தமா ஒன் இயருக்கு தேவையான கோதுமைய நா அவுங்க வாங்கிக்குவோ மேக்சிமம்
எப்டி நீங்க கோதுமைய வாங்கி அ வாங்கி காய வச்சு
பண்றாங்களோ அங்க இருந்தே நாங்க டைரக்டா எங்களுக்கு ஆள் இருக்காங்க அவங்க கொண்டு வந்துருவாங்க ஒரு ஐம்பது கிலோ ஒரு மூட்டை அந்த மாரி எடுத்துக்குவோ பக்கத்துல இருக்கிற உறவினர்கள் அவங்க எல்லா கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவு சேர்த்தையே எடுத்துக்குவோ ஒரு நாலு மூட்ட அந்த மாரி எடுத்து வச்சுக்குவோ
இப்ப பாத்திங்கனா அப்டினி ஒரு முட்டை எடுக்குறேங்கன எவ்வளோ தொழி வரும்
நம்ம வந்து கடையில வாங்கறத விட கொஞ்சோ கம்மியாதா வரும் நம்மளுக்கு ரேட்டு என்ன நம்ளுக்கு அப்
ஆஹ் அப்பப்பா நம்ம அரைச்சுக்கிறோ நம்ளுக்கு புதுசாவு கெடச்சிருது இப்போ ஹலோ தோழி இருக்கீங்ளா
இப்போ எல்லாமே
ஆஹ்
ரேஷன் கடை எல்லாமே நமக்கு அது வந்து சும்மா இலவசமாவே தராங்க இல்லையா
ஆமாங்க நீங்க வாங்குவீங்ளா உங்ளுக்கு எப்படி இருக் ஆ அந்த வாங்குவோ பட் இப்ப கொஞ்சோ நாளா வாங்குறது இல் இந்த கோதுமை இருக்கு இருக்குறனால நாங்க அத வாங்குறது இல்ல
என்னன்னா இதுவே நாங்க ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு நாங்க வாங்க
ஓகே
தோழி ரேஷன் கடைகள வாங்கின கோதுமை தா நாங்க பயன
அப்படியா நாங்களு முதல அதுதாங்க பயன்படுத்திட்டு இருந்தோ இப்ப வந்து எங்களுக்கு டேரெக்ட்டாவே கெடைக்குது அப்படிங்கறனால நாங்க ஒட்டு கோ வாங்கறனால அதுவு வாங்குனா எங்களுக்கு அது வந்து சீக்கிரமா தீராது அதனால நாங்க வந்து இதுவே வச்சுக்குவோ தோழி இருக்கீங்ளா
பூச்சி எல்லா
ஓ செரிங்
பத்தாது அப்டின் சொல்றீங்ளா
ஆ அவ நம்ம நல்லா காய போட்டு வச்சுக்கணு
என்ன எத்
ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா அ வெயில்ல நல்லா வெயில் அடிக்கு போது நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்குவோ
இப்ப நீங்க கோதும என்னன்ன நீங்க போட்டு அரப்பீங்க தோழி கோதும மாவுல
எதுவு போட மாட்டோ நீங்க எதாவது போட்டா அரப்பீங்ளா
ஆ ஆமாம் தோழி இப்ப நா நாங்க வந்து கோதும வாங்கி ஒரு தடவைக்கு அஞ்சு ஆறு தடவ போல நல்லா கழுவிட்டு அதுக்கப்பறோ அத நா நல்லப் வெயில்ல காய வச்சுரு ஒரு துணி போட்டு அத நல்லா காய வச்சுருவே திரும்பையு அத ஒரு வ ஒரு ஒரு வார கிட்ட கிட்ட தட்ட அது நல்ல காய வெப்ப அதாவது நம்ம வந்து கைல நல்ல கடிச்சம்னா நல்ல சத்தம் கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல காய வச்சு ஒரு வாரம் ஃபுல்லா காய வைப் ப்ப அதுக்கப்பறோ திரும்ப எடுத்து நல்லா பொடச்சுட்டு ஆ கொண்டக்கடல இருக்குல்லையா கொண்டக்கடல இப்போ நா வந் இதே ஒரு அஞ்சு கிலோ கோதும கொஞ்சோ காய வைக்கிறே அப்டின்னாக்கா அதுல ஒரு அரக் கிலோ போல கொண்ட கடலைலா த்துப்பே ஆ கொண்டக் கடல, ம், அப்பறோ பாத்தீங்கனாக்கா அந்த, ம் ம், இந்த சிறுதானியங்கள கொஞ்சோ சேத்துப்பே அதோட, ம், சப்பாத்தி மாவவோட நா வந்து ரொம்ப நறைய அரைச்சி வைக் வைக்க மாட்டே ஏன்ன எனக்கு இப்போ ஒரு அஞ்சு கிலோவுக்கு நா அரச்சி வைக்கிறே அப்டின்னாக்கா அதுவே கொறைஞ்சது பாத்தீங்கனா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஓடியாரு எனக்கு
ஓகே ஆ
ரெண்டு மாசத்துக்கு தாராளமா வரு ம், அதுனால நா வந்துட்டு அந்த மாரி ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு இப்ப இந்த மாசோ வாங்கி காய வச்சு அரச்சுக்கிட்டேன்னா அடுத்த மாசம் திரும்ப அத வாங்கி நானு கழுவி காய வச்சு ரெடி பண்றதுக்கு எனக்கு அந்த ரெண்டு மாசத்துக்கு சரியா ஓடியா வந்துரு நா இப்படி அ கடை ரேஷன் கடையில வாங்கிதா நா பயன்படுத்திட்டு இருக்குறே ஆனா என்ன ஒரு தொல்லையா இருக்கு அப்டின்னு பாத்தீங்கனா ரேசன் கடையில வாங்குறதுல வந்து ஊ ஊர்ல உள்ள அத்தன குப்பையு இந்த ரேஷன் கடையில உள்ள வாங்குற பொருள்ல இருக்கு தோழி
ஆமாங்க அது நீங்க கிளீன் பண்றதே நீங்க பத்து டைம் கிளீன் பண்ணாலு மறுபடியு குப்ப வராதா செய்
கண்டிப்பா, அதுல இததா சொல்றனே ஊர்ல உள்ள அத்தன குப்பையு அந்த அந்த ரேஷன் அந்த எப்புடிதா அந்த ரேஷன் கடைக்கு இப்படியாப்பட்ட குப்ப பொருள் வருதுன்னு தெரியல அவ்ளோ குப்பைகள் இருக்கு என்னா எதுமே பொடச்சி வந்து கவர்மெண்ட்லேந்து குடுக்க மாட்டாங்களா இல்ல வாங்கற வாங்குற அந் இந்த இப்போ இப்ப நெல்ல எல்லா எடுத்துக்கிட்டீங்கனா நெல்ல வந்து நெல் பிடிப்பாங்க இல்லையா ஒரு அது ஏதோ ஒரு அ நெல்லு புடிக்கிற எடோனு வந்து ஒரு சொல்லுவாங்களே ஏதோ ஒரு கிடங்குனு சொல்லுவாங்க அங்கல்லா வந்து இப்ப நெல்லு கொண்டு போய் போடுறாங்கனா அந்த நெல்லு நல்லா தூத்திட்டு அது நல்ல நெல்லாதா எடுத் எடுக்குறேன்னு சொல்றாங்க இப்ப எங்க அம்மா எங்க அப்பா அந்த நெல்லு சாகுபடி பண்றாங்க இல்லையா அதுல போயிட்டு அந்த மிஷின்ல போடும் பொழுது அந்த அந்த கருக்காயி நெ அரிசியில்லாத நெல்லு எல்லா போயிடுது அதெல்லா தனியா போய் நல்ல நெல்லதா எடுக்கறாங்க அது மாரிதானே இப்ப இந்த கோதுமையு எடுத்திருப்பாங்க அதை இப்டியே எவ்ளவோ வருது குப்பன் தெரியல
அதுதா தெரியல இருக்கற இருக்கற கழுவி எல்லாமே இங்கதா கொண்டு வறாங்க நம்ளுக்கு இருக்கிற இப்ப நம்ம அந்த நீங்க நீங்க சொன்னிங்கல்ல நெல் அறுவட பண்ணி அத வந்து இது பண்றாங் ஆ கிளீன் சுத்தம் பண்றாங்கன்னு சுத்தம் பண்ணனது போகாது வேஸ்ட் ஆவற வேஸ்ட் ஆவற மாரி இருக்குல அந்த மாரி ஒரு கோதுமையத்தா இங்க கொண்டு வருவாங்க
ஓ அப்டியா அதாவ்து குப்பையில கொட்றது
ஆ அது எப்டி அவ்ளோ குப்பை இருக்கு
உண்மையா தோழி அத வாங்கி சுத்தம் பண்ணி எடுக்குறத் உண்மைங்க எனக்கு அப்டியே போது போதுனு ஆயிடு அத கழுவி நா காயப்போட்டு சுத்
அதனோட முதல் தர வந்து வெளிய அ நல்ல வெலைக்கு வித்துருவாங்க அதனோட அதனோட கழிவு எல்லாமே இங்க வந்து ரேஷன் கடையில மக்களோட தலையில கட்டிருவாங்க
ஆ அது என்னன்னா நம்ம வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க அப்டின்ற ஒரு காரணத்துனாலையே கொண்டாந்து இப்டி குடுத்துறாங்க
அத நம்ம யாரு கேட்கவு முடியாது நம்ம ஏனா ஃப்ரீயா வாங்குறோ
அது யாரு கேட்க முடியாதுங்கறத விட யாருகிட்ட போய் கேக்குறது
ம்
யாரையு கேக்க முடியாதுனு கெடையாது தோழி இத போய் யாருகிட்ட நம்ம கேக்குறது ஆ அதுதா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு
நாங்களா வெச் நாங்களா வெளைய வெக்கிறோ கவர்மெண்ட் குடுக்குறாங்க நாங்க போட்றோம்போ நம்ம டேரெக்டா போய் கவர்மெண்ட்ல இது பண்ண முடியுமா
கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு தோழி கிட்ட பேசுனே இப்ப அவுனுங்க தோழி என்னா பண்ணாங்க அப்டின்னாக்கா அவங்க வந் அது கடையில போய் இப்ப பழோ வாங்கிட்டு வந்திருக்காங்க பாதி இத வந்து எடுத் ஒங்ககிட்ட நாங்க விஷயத்த நா பகிர்றே அப்டின்னா ஒங்க ஒங்க தெரிஞ்ச விஷயங்கள் அதாவ் எனக்கு அதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயோ தேவப்படுது அது உங்களுக் தெரிஞ்சது அப்டின்னா எனக் கண்டிப்பா நீங்க அத சொல்லுங்க கடைல போயி மாம்பழமும் திராட்சையு வாங்கிட்டு வந்துருக்காங்க வாங்கிட்டு வந்து அத வந்து போட்டுட்டு தண்ணில போட்டு கழுவிட்டு அவங்க வந்து சாப்ட்டுட்டாங்க அதாவ்து எப்பொழுதுமே பழங்கள் வாங்கிட்டு வந்தா ரொம்ப பெருசா ஒன்னு போட்டு கழுவ போறது கெடையாது சும்மா அதுக் தண்ணில கழுவிட்டுதா சாப்ட போறோ தண்ணில கழுவிட்டு சாப்புட்டு மீதி பழத்த தண்ணிலே அவங்க போட்டு வச்சுட்டு கொஞ்ச வேலையா இருந்துட்டாங்க போல திரும்ப வந் வந்து அந்த தண்ணில இருந்து அந்த பழத்த எடுக்கும் பொழுது அதுல அந்த கரப்பாம்பூச்சிக்கு மருந்து வெப்பாங்க இல்லையா அந்த ஒரு துர்நாற்றம் வந்துருக்கு அந்த பழத்துல இருந்து
சரி
ஆ ஒரு வேள வந்து எப்டி இந்த பழத்துலருந்து வருதா இல்ல வேற எங்கேயு வருதா அப்டின்ட்டு அவ்ங்க அவுங்களுக்கே ஒரு சந்தேகமாயி அந்த திரும்ப அந்த தண்ணியெல்லா ஊத்திட்டு அந்த பழத்துல கொஞ்சூண்டு கல்லுப்பும் மஞ்சளு போட்டு ரெண்டு பழத்தையும் தனித்தனியா ஒரு தண்ணில போட் ட்டு வச்சிருந்திருக்காங்க ப வெச்சுட்டு திரும்பவு நா இரவு வந்து ஒரு ஏழு மணி ஆறு மணி போல வந்து எடுத்து பார்க்கும்பொழுது அதே மாதிரி ஓ ஒரு அந்த தண்ணியில இந்த கரப்பாபூச்சி மருந்தோடைய துர்நாற்றம் வந்திருக்கு அப்டின் சொல்றாங்க இப்போ அவுங் தெரியல அத சாப்டம்போது அவுங்ளுக்கு தெரியல அத தண்ணிலே போட்டு வச்சதுனால அவுங்களுக்கு அந்த அது அதோடைய அந்த ம
மரந்து அ தண்ணியிலேயே அப்டியே எடுத்
அந்த ஆமா அந்த கு வந்தத்துனால உங்களுக்கு வந்து அந்த நாற்றம் வந்துருக்கு இப்போ எ இவுங்க வந்து அவுங்க கொழந்தைங்களுக்கு ஆக அதாவ்து அவுங்க பையனுக் வந்து கிட்டத்தட்ட பதினேழு வய்சாகுது அவுங்களுக்கு ஏற்கனவே அந்த பையனுக்கு வைத்து வலி அப்டின் சொல்லிதா ஹாஸ்பெட்லுக்கு அழச்சிட்டு போயி மருந்து வாங்கி குடுத்துட்டு டாக் ட்ருங்க அதே பழங்கள் வெயில் அதிகமா இருக்கற்தால பழங்கள் வாங்கி சாப்பட்ணு சொன்ன அதுனால இவுங்க வந்து பழோ வாய்ங்ட்டு வந்துருக்காங்க இப்ப இந்த பழத்தையுமே அவுங்க சாப் பிட முடியாத ஒரு சூழ்நெலைல இப்ப இருக்கறாங்க ஆ இப்போ அவுங்க அவுங்க எனக்கு க தோழி நம்ம வந்து அடுத் த்த அழைப்புல நம்ம பேஸ்லா தோழி
ஓகே ஓகேங்க நம்ம கண்டிப்பா பேசலா ஓகே வணக்கம்